ன்ன போடுவிங்க நீங்க சொல்லுங்க தோழி
அதுதான்ப்பா கூப்ட்டாங்க இந்த மாதிரி வாங்கோ ஒர்க் பண்லா செய்லா அப்டின்ட்டுன்னு நா உனக்கு வந்து எல்லா எதுவு தெரியலன்னா கூட நா சொல்லி தரே நா இன்னு போயி எதுமே எக்ஸ்பீரியன்ஸ் கெடையாது அதனால வந்து உன்ன நா ட்ரெயின் பண்ற நீவா வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு அப்டின் கூப்டாங்க பட் என்னோட வீட்டுக்கார் வந்து ரெடி இல்ல அனுப்பத்கு நம்ம அப்ப என்ன பண்ண முடியு ஒன்னு தேவல நீ வேலைக்கு போய் தா ஒண்ணு நம்ப சம்பாரிச்சு இது பண்ணணு இல்ல அப்படி ஒரு மைண்ட செட்டு அதனால வந்து கேட்டு பாத்து கேட்டு பாத்து விட்டுட்ட வீட்லயே இரு வீட்ல இருக்க செஞ்சாவே போது நீ வெளிய எல்லா போய் சம்பாதிக்கணுனு அவசியோ இல்ல இப்டி நம்மள வந்து ஒடனே அது ஒரு டி இதுவா டிமோட்டிவேஷன் பண்றது இது பண்றது வேண்டா வீட்லயே இருன்றது அப்புற எதுக்காச்சு நம்ப காசுன்னு கேட்டா ஒடனே நீ இஷ்டத்துக்கு பண்ற அதுக்கு செலவு பண்ற அதிகமா இதுக்கு செலவு பண்ற செரி என்னுட நா செலவு நா பாத்துக்கறே நா வேலைக்கு போறே எனக்கு எவ்ளோ கஷ்ட ஆனாலு இப்போ வேலைக் கு அவ்ளோ ஈஸி கெடையாதுப்பா வீட்ல எல்லாமே எல்லாருக்கு செஞ்சு குடுத்துட்டு அதுக்கு மேல வீட்டு வேலையு பாத்துட்டு நம்ம ஓடணு வரணு அவ்ள ஈஸி கெடையாது எல்லாமே மெயின்டென் பண்ணு அது வந்து புரிய மாட் இந்த இவங்களுக்கு ஈஸியா வந்து அத வந்து ஒடனே அப்டி இப்டின்னு பேசிறாங்க அதையு மீறி சரி நா போறேனாலு அதுவு ஒத்துக்க மாட்டன்றாங்க அப்புற எப்டிதா நம்ப இது பண்ண முடியு சொல்லுங்க பாக்கலா
கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா நானு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருடமா அப்டியே போயிட்டு அந்த மூணாவது வருடத்துல நானா என்னோட முடிவுலதா நா மாத்திக்கிட்டே இதுக்கப்புற நம்ம இப்டியே இருக் க கூடாது நமக்கு எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க எவ்வரு ளோ எல்லா இருக்குனாலு எ கொழந்தைங்க நாளைக் வந்து ஆண் கொழ ஆண்வாரிசுங்கிறது வேற பெண் கொழந்தைங்கிறது வேற நாளைக்கு எ நா வந்து இன்னிக்கி நானே வந்து எ அப்பா இருந்த வரைக்கு தா எ அப்பா கையை புடிச்ச இன்னைக்கு என் கணவன் கைய புடிச்சிருக்கன்னா புடிச் இருக்கனானா முழுசா சார்ந்து கெடையாது
ஆ இப்ப யாருப்பா இன்னொன்னு ரெண்டு பேரு ஒர்க் இப்ப நாதா சமாளிக்க முடியுது இப்ப இருக்கிற செலவு இதுல ஒருத்தரா இருந்தா சமாளிக்கவே முடிய மாட்டன்து நீயு ஒர்க் பண்ணு நானு ஒர்க் பண்ணாதா மெயின்டென் பண்ண முடி ஃபேமிலி ஏதோ ஒண்ணு நம்ப பீத்த முடியுது
அப்டி இருந்தா மட்டுந்தா நம்ம மாச சம்பளத்தை வச்சு ஓட்டலா ஒருத்தவங்க சம்பளத்த வச் சு ஓட்டணுனா அடுத்து கடன் தா வாங்கணு நம்ப கண்டிப்பா
ஆமா ஸ்கூல் பீஸு வருஷானவே அப்டியே ஸ்டார்டிங் இதுல லட்சங் கணக்குல வைக் கிய வேண்டியதா வருது அத நெனைச்சாவே அப்டியே பயமா ஆகுது அயோ எப்டிதா இப்போ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா நம்ம கையில லட்ச ரூபா மேல வச்சிருந்தா தா அவங்களுக் போய் ஜாயின் பண்ண வைக்க முடியுது
கண்டிப்பா அதனாலதா அதனால தா இப்ப என்ன பண்ட யாரு எது வேணாலு சொல்லட்டு எ கொழந்த நா ஒரே ஒரு வார்த்தையா போய் கேக்குறதுதா ரெண்டு பெண் கொழந்த வச்சிருக்கே ரெண்டு பெண் கொழந்தையு வளத்து கொடுக்குறீங்களா நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நா கேக்குறே வீட்லயே இருந் சொன்ன எனக்கு தே எனக்கு தேவையானதெல்லா நீங்க செஞ்சு கொடுப் பீங்களான் கேட்டே அது கேட்டதுக்கு சொன்னாங்க எங்களால என்ன பண்ண முடியு கூட பாத்துக்க தா முடியு அப்டின்னாங்க இப்ப பாத்துக்க கூட என் கொழந்தைங்களுக்கு ஆளு இல்ல நல்லா கவனிச்சுகுங்க எதுக்கு சொல்றன்னா ரெண்டு கொழந்தைங்களு எட்ர மணிக்கு ஸ்கூல் போயிடுவாங்க
க அது தா
க்கு ஸ்கூல் போறத்துக்குள்ள நா கால சாப்பாடு மத்யான சாப்பாடு செஞ்சி முடிச்சர்ணு இதுக்கு ஆ
தெரியு ஓட்ணு அங்கயு ஓட்ணு இதுவு பாக்கணு வீட்டுக்காருக்கு என்ன தேவையோ அது செஞ்சி தர்ணு
எட்டர மணிக்கெல்லா பாத்தீங்கன்னா எல்லா வேலையு முடிச்சுட்டு ஒம்போது மணிக்கு நானு கெளம்பிர்ணு என்னோட கணவர் வந்து ஒம்போது ஹாலுக்கு அவங்க கெளம்பி போ பூட்டிட்டு போறது அவங்க தா போவாங்க இதற்கு எடைல பாத்தீங்கன்னா நம்ம சமச்சு குடுக்கறது மட்டும்மா வேல அதுக்கப்றோ அந்த பாத் தரங்கள கழுவி எல்லாத் தையு எடுத்து வெச்சுவ அங்கேர்ந்து வேலவுட்டு வந்தோன்னே திரும்ப வேல பாக்காம எல்லா வேலையு பாத்து துணியெல்லா காய வெச்சு எல்லா எடுத்து வெச்சுட்டு போறத்துக்குள்ள பா அங்க போய் அலுவலகத்துல ஒக்காரும் போது தலையில கைய வெச்சுகிட்டு அப்டியே ஒரு ஒரு நிம்ஷோ அப்டியே தலையே சுத்தற மார்ருக்கு ஸ்கூல் உ விட்டு இந்தன்ன போனத்துக்கப்பறோ
ம் கஷ்
இப்ப எனக் ஒருத்தருமே இல்ல இப்ப ஒரு ஒரு காய் அரியறாங்கனா அரிஞ்சு குடுத்தாங்க நா அத செய்யறேன்னா பரவால்ல அதா நா சொன்னே எனக்கு வந்து மாமனார் வந்து கெடையாது மாமியார் மட்டுந்தா ஆனா இருந்தாலு அவுங்க ஒரு ஆ இருக்காங்க அ இப்ப நல்லாதா இருக்காங்க செய்யலா ஆனா அவுங்களுக்கெல்லா என்னன்னா நா வேலைக்கு போறது புடிக்கல எனக்கு வந்து எப்பிட்ன்னா எனக் வந்து ஆண் கொழந்த வந்து இல்லங்கறது ஒரு ஃபீல் வந்து அவுங்களுக்கு இருக்கு அதனால சேரின்ட்டு அதையு பெருசுபடுத்தல என்னதா இர்ந்தாலு அவுங்க பொண்ணுதா வந்து டாமினேட் பண்ணிக்குவாங்க பொண்ணு தா ரொம்ப புடிக்கு நம்மளெல்லா புடிக்காது பேர புள்ளைகள புடிக்கு இப்பயே பாருங்க இந்த ஊருக் போய் ஒரு மாசோ ஆவுது புள்ளைகளோட இருந்தவ்ங்களுக்கு எங்கயாவ்து இரு க்க தோணாத்துல்ல ஃபோன் அடிச்சா என்னான்னு கேக்குல்ல என்னனு கேப்ப நா போனா போன எடோ வந்தா வந்த எடோ அப்படி அப்படி உள்ளவங்கள்ட்ட எத்தன வர்ஷத்துக்கு நானு அப்டியே இருக்கறதுன் யோஸ்ச்சிட்டு என்னா பண்ணிட்டே நம்மள நம்ம மாத்திக்கணு நம்மள மாத் துனா மட்டுந்தா நம்ம கொழந்தைங்களோட கெரியர நம்ம நல்லபடியா கொண்டு வரணுன் முடிவு பண்ணி எல்லாத்தையு எதி த்து எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சே நிக்க ஆரம்பிச்சு இப்ப மூணு வர்ஷோ ஆவுது அலுவலக வேலைக்கு போய்ட்ருக்கே ஆனா ஒரு பர்ம்னன்ட்டு வேலைனு எனக்கு எது கெடையாது இப்ப அந்த டைம் ல என்னென்ன ஒர்க்கோ ப்ராஜெக்ட்டு எடுத்துக்கிறன்னா அந்த ஒர்க்கு பாப்பே நா படிச்சது வந்து ஆசிரியர் பயிற் சி, பள்ளி டீச்சர் இதுக்குதா படிச்சது
ஆ ஆ
ஆனா நா ஒர்க் பண்ண அனுபவோன் பாத்தீங்கனா நா நா மகளிர் சுய உதவி குழுல இருந்தே இந்த நாராயணி பேங்குன் சொல்லுவாங்க அதுலயு ஒர்க் பண்ணிருக்கே அ அப்பறோ பாத் தீங்கன்னா பார்டைமா வந்து சில சிறு தொழில்லா செய்வோர்க் வந்து அ நக கா என்னது லோனு அரேஞ்ச் பண்ணி குடுப்பே அப்பறோ பாத்தீங்கன் னா எடைல இந்த ஓ என் ஜி சி ப்ராஜெக்ட்டு கேஸ்ஸு இதுல அந்த இதுல வந்து நா போய் கத்துக்கிட் டு இன்ஜினியரிங் ஃபீல்ல வந்து பிளான் போட்டுக் குடுத்துருந்தே வீட்டு பிளான் அதுவு போட்டுக் குடுத்துருந்தே அதுனால என்னுடைய வேலைய வந்து நா எப்போதுமே நிரந்தரமா வெச்சுக்க மாட்டே ப்ப நிரந்தரமா வச்சுக்கிட்டேனா நா அத தா தே திரும்ப திரும்ப நா செய்யணு புதுசா நா எது கத் துக்க முடியாது ஆறு மாசத்துக்கு ஒரு செட்யூல் வெச்சிருப்பே அது மார தா வேல என்ன பொறுத்த வர இப்பயு இப்டிதா வெப்பே இப்ப எனக்கு போன வாரத்தோட எனக்கு ஒர்க்கு முடிஞ்சி த்து இப்ப நேத்து வரைக்கு போனது வரைக்கு இனிமேல அடுத்த ப்ராஜக்ட்டு நா செய்யணுங்கு போது எனக்கு அடுத்து ஏதாவ்து ஒன்னு அசைன் பண்ணி அடுத்த ரெண்டு மாசத்துக்கு எப்டி எர்ன் பண் ண முடியுமா அடுத்து அந்த மாரி பாத்துக்குவே அது வந்து என்னன்னா எனக்கு எதுக்கா சொல்லனா ரெண்டு பெண் கொழந்தை வச்சிருக்கன்ல டயத்துக்கு ஈவன் பண்றதுக்காக சொல்றே கொழந்தைகளு க்கு வந்து கண்டிப்பா டைம் குடுக் கணுல அதனால ரெண்டு பேருமே வேலக்கு போயிட்டா சரி வராது அதனால என்ன ஒண்ணா என்னுடைய கணவர் வந்து வெள்ளயே வேலைக்கி போனாலு அவுங்க வர்துக்கு லேட்டாவு நா வந்து ஸ்கூல் விட்டு அழச்சுட்ட வண்டியில அழ காலையில கொண்ட அவுங்க வுட்டுருவாங்க வரும்போது நா தா பிக் கப் பண்ணி ரெண்டு பேரயு அழச்சிட்டு வர்ணு
ஆனா ரிஸ்க்கு தா பா உங்கது ம்
அழச்சிட்டு வர்ணு அதுக்கப்றோ நீங்க வந்து மாலை நேர வகுப்புக்கு அணுப்பணு ஹிந்தி கிளாஸீக்கு வேற போறாங்க ஸ்போக்க கிளாஸ் போறாங்க இதெல்லா அனுப்பிட்டு அசம்பிள் பண்ணது எட்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க எட் டே காலுக்கு எட்டே காலுக்கு வந்து நம்ம உக்கார்லானு பாத்தா டின்னர் ரெடி பண்ணணு
அய்யோ ஆமா பின்ன ரிஸ்கு தா
பதினொரு மணி ஆயிடு நம்மோட டைம நா எவ்ளோ பிசி யா வச்சிகுற இதுல நா பர்மனன்ட் வேல இருந்தனா சத்தியமா என்னால பாக்கவே முடியாது
ஆமா ஆமா இது இதுன்றதுனால உங்களால்ல
ஆமா இதுல நம்ம லீவ்னா கூட ட ஒரு ஒரு ஓ நேரோ சொல்லிக்கலா அர மண் நேரோ சொல்லிக்கலா அது மாரி வேலைகளா நா பாத்துட்டு வரே ம் அதனால நெறைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு வச்சுங்களே நா அதா ஓ ஒன்னு போயிட்னா ஒன்னு கத்துக்குவ அடுத்து அதே இதுல செக்காய் அதுலியே உக்காரம புதுசு புதுசா அடுத்து அப்றோ எடையில கொஞ்சோ ஆரி ஒர்க்கு பண்றதுல அதுல உள்ள போனே அடுத்து அப்றோ தையல் தைக்கிறது இது மாரி கொஞ்சோ கொஞ்சோமா டைம்ம அப்டி பிரிச்சுக்கிறது
இப்ப செய்றீங்களா ப்பா ஆரிஒர்க்கு டைலரிங் ஏதாச்சு
ஆரி ஒர்க்கு வந்து செய்யறது வந்து அந்த முதுகுவலி வந்துடுது அது நம்மளால வந்து கண்டிப்பா செய்ய முடியாது ஆனா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு பிளவுஸ் போட்டா போது வீட்டுல இருந்துட்டு
ஐயோ டைலரிங் கூட நா போனப்பா எனக் நெக்பெயினு செட் டாவுல டைலரிங் ப்ரோ கொரோனா டைம்ல போலான்ட்டு சும்மா ஜாயின் பண்ணே ஃப்ரெண்ட்ஸ்லா போனாங்கன்னு
அ இப்ப நீங்க டெய்லர் சொல்றீங்களா அது கூட நா என்ன பண்ணுவே அது மிஷினு வச் சிருக்கே அந்த நம்ம வீட்டுலயே துணி நா சப்போஸ் தையல் விட்டது அத தச்சிருவே சுடிதார டைட் பண்றது நைட்டி டைட் பண்றது பொடவ அருகடிக்கிறது இந்த கொழந்தைங்களோட துணிய தைக் சிலது அது இதுதா வச்சுக்குவனே தவர
உடனே எங்க வீட்டுக்காரரு கூட ரொம்ப ஆசையா மிஷின் எல்லா வாங்கி குடுத்துட்டாரு கத்துக்கிட்டு அப்டின்னு நா என்னா பண்ணே கொரோனால போய்ட்டு ஒரு நாலஞ்சு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண அவுங்க சொன்ன மாரி கேட்டு கேட்டு அதுக்கப்பறோ வீட் இது கொரோனால ஸ்டாப் பண்ண ஹெவி கொரோனா ஆய்ச்சு வேண்டா கிளாஸ் இதோட நிறுத்திக்கிறோ நாங்கோ அப்றோ வீட்டு வந்தவ அப்டியே அது கண்டினியூ பண்ணாம நிப் விட்டுட்ட பாருங்கோ இவுருக்கு செம்ம கோவோ மிஷின தூக்கி யாருக்கோ குடுத்து குடுத்துடாங்க யூஸ் பண்ணாமே ஒரு மூணு மாசோ வச்சிருந்தே பாருங்கோ
அய்யோ ஆ
அதுல அப்செட் ஆயிட்டு இவுரு உனக்கு வாங்கி தருதா வேஸ்ட்டு உனக்கு நீ எதயு யூஸே பண்ண மாட்டே கொஞ்ச வேல பிஸில அப்டியே விட்டுட்டே நானு தூக்கியே ஃப்ரண்ட் டுக்கு யாருக்கோ தூக்கி குடுத்துட்டாங்க எடுத்து போயிடுப்பா நீ அப்டின்ட்டுன்னு
ஏழு வருஷோ ஆகுது நா தையலு கத் துக்க இங்க வந்து தா கல்யாணம் பண்ணி தா நா கைய தையலு கத்துக்கிட்டே ஏழு வருஷோ ஆகுது இத கத் துகிட்டு புது மிஷின் தா ஓட்டுறப்ப ஓட்டி என்னா பண்ணுவே மாச த்துக்கு ஒரு தடவ எண்ண போட்டு தொடச்சு வச்சுருவே
ஆ அது செய்யுங்க அது நா செய்யில அதல்லா
இப்ப தொடச்சு வச்சிட்டு அந்த மாசத்துல துணியலா விட்டுருக்குல அத ஒரு தடவ அடுச் சு கொண்டாந்து வச்சுருவே ஏன்னா நாய்துக்கெழம ஒரு வாரோ மட்டு நா ஆ மே பி இந்த மாசத்துல நாலு வாரோனா ஒரு நாயித்துகெழம மட்டு தையல் மிஷினுக்குன்னு வுட்டுருவே அன்னக்கி வந்து அந்த துணிய தக்கிறது மிஷின எண்ண போட்றது தொடக்கிறது அத மூடி வக்கிறது இன்னமு அந்தா அ போ நேத்து வெள்ளப்போய்ட்டே போன வாரோ நாயித்துகெழம கிளீன் பண்ணே பண்ணிட்டு கொஞ்சோ துணிலா கொஞ்சோ அடுச்சே எனக்கு நைட்டி எடுத் ததலா அடுச்சுட்டு நா மூடி வச்சுட்டு வந்திருக்கே எனக்கு கணவர் வாங்கி குடுத்ததுதா ஏழு வருஷோ ஆவுது புதுசா கெடக்கு அப்டியே இப்பயு கேக்குறாங்க குடுக்கல ஆனா எங்க வீட்ட பொறுத்தவர என்னனா எல்லா வேலையு செய்றத விட எந்த வேல செய்யல படத்த பொருள் கணவரு பாத்துக்குவாங்க நானு பாத்துக்குவே அது வீடா இருக்க டு சின்ன பொருளா இருக்கட்டு ஆ அது வந்து கொஞ்ச கேர் எடுத்து பாத்துக்குவோ ஏன்னா அன்னக்கி நம்ம கஷ்டப்பட்டு காசு குடுத்து வாங்குனோ திரும்ப அது நமக்கு லைஃப் லாங் கை குடுக்குறதுக்கு எப்பனாலு இப்போ நைட்டி தைக்கயே பாருங்க நாப்பது ருவா கேக்குறாங்க
ஆமா உண்மதா ரேட் அதிகந்தா
அந்த நாப்பது ருவாய்க்கி நா ரெண்டு நைட்டி குடுத்தனா எம்பது ருவா எ மிஷின நா எண்ண தடவி போட்டனாலு நா எத்தன நைட்டி வேணாலு தச்சுக்கலா இதுக்கெடைய்ல அம்மாவுக்கு பொடவ வந்து அருகடுச்சு குடுப்பே பிளவுஸ் எல்லாமே தப்பே எனக்கு அதுல இன்ரஸ்ட் இல்ல எனக் கே நா நார்மல் பிளவுஸ்ஸே ஒரு அஞ்சாறு பிளவுஸ் தச்சுக்குட்டே அம்மாவுக்கு தச்சு குடுத்தே எனக்கு உக்காந் அதுல தக் கணுங்கிற எண்ணோ வந்து இல்ல அதுனால தெரியாம இருக் க கூடாதுல்ல இது தையல் மிஷினு தெரியாம இருக்க கூடாது அது எதுக்காக வாங்குனன்னா அப்ப வந்து இந்த குழுல இருக்கனால ஒரு லோனுகாக லோன் பர்பஸ்க்காக அத வாங்குனே அப்ப வந்து அத கத்துக்கோன் தோணுச்சு கத்துக்கிட்டே இப்ப யூஸ் ஆகுது அவ்ளதா அதுல போய் எனக் பெருசா மெனக்கெடனுனு தோண மாட்டேது ம் ம் எப்பவுமே ஒவ்வொரு நாளையுமே சரி ஆமா அது வயசுல வந்தாதா அனுபவோனு கெடையாது இப்ப முப்பது வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இருக்க அனுபவோ வந்து அறுவது வயசு கீழ உள்ளவங்களுக்கு எத்தன பேருக்கு இருக்கு சொல்லுங்க பாக்கலா அவ்ங்க வயசானவங்கனு சொல்றோமுல வயசானவங்களுக்கு இந்த முப்பது வயசு அனுபவ உள்ளவங்களுக்கு இந்த இப்ப உள்ள நடைமுறை வாழ்க்கைல யாராவது ஒரு தர் வந்து பதில் சொல்லவே முடியாது ஏன்னா அவ்வள அட்வான்ஸா இருக்காங்க தெரியுமா எல்லா ஆண்கள காட்டிலு பெண்கள் எல்லா துறைய்லயுமே பெண்கள் தா நல்லாருக்காங்க
ஆமாப்பா கண்டிப்
நீ வேல பாக்குறதுலயு சரி சம்பளத்திலயு சரி ஒரு குடும்பத்த நிர்வகிச்சுட்டு ஒரு பொண்ணு வேலைக்கு போறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயோ தெர்மா
ஆமா பேசுறவங்க ஈஸியா அத வந்து ரொம்ப இதுவா பேசிற்றாங்கோ பட் ஆனா அவ்ங்க எடுத் குற அந்த சும வந்து இவ்ங்களால எடுக்க முடியுமானு தெரில ஆனா பேசுறதுக்கு மட்டு வாய் மட்டு எல்லாருக்குமே நல்லாவே போகும்பா
கண்டிப்பா இந்த இன்னைக்கி இன்னைக்கெல்லா இந்த ஊருக்கு போயிருக்க அ இப்ப செலவு எல்லா ஆயிருக்குனு பாத்தீங்னா அதெல்லா என்னுடைய செலவு ஏ நா கையில என்ன வச்சு க்கனு அந்த காசுல இருக்கசிதான ந அப்ப வெள்ள தைரியமா போயிட்டு வர முடிது நேத்து போயிட்டு புள்ளைங்களுக்கு புடிச் ச்சது ஒண்ணு வாங்கிட்டு வரோ ஒண்ணு நமக்கு செய்யணுன்னு செய்ற செயல வந் து என்னால செய்ய முடியு நா ஆசப்பட்டதுங்தா அந்த இடத்த நம்ம வாங்கி சாப்பணு அதுக்கான தகுதிய வந்து நம்ம வந்து கடவுள் வந்து உழக்கிற தர இருக்கையில நம்ம அத பயன்படுத்திக்கணு
ப்பா அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு பைய என்க் கூட ஒர்க் பண்ணணுலா இல்ல வீட்ல உக்காணுன்றதல்லா எனக்கு அப்புறப்பட்ட விஷய தா இவுங் வந்து வே ஒரு ஒர்க்கு போனு வெளிய இப்டிதா நா விரும்புவ ஆனா எனக்கு ஆப்போசிட்டு எங்க வீட்டுக்காரு அனுப்ப மாட்டேனு அதனாலயே நா மொடங்கி உக்கான்ட்டே என்னால அத மீறி வெளிய வர முடியலன்ட்டு நா அப்டே ஸ்டாப் ஆயிட்டேன்ப்பா
சில பேரு நம்ம எழுந்து வரனு நெனச்சாலு மொடக்கி மொடக்கி உட்கார வச்சுருவாங்க அது அதனாலயே நம்ம என்ன பண்றது அது கிடக்கு போணு எத்தனையோ பேர் உள்ளயோ உக்காந்துருக்காங்க அதையு மீறி தாண்டி வந்தவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க இந்த யூடியூபர் எல்லா பாத்தீங்ளா எத்தன பேரு என்ன தெரியு ஒரு ரெண்டாவது மூணாவது படிச்சுட்டு இருக்கவங்கங்களா இன்னைக்கி எவ்வள பிரபலமா கட போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க தெரியாதவங்களே ஆள் இல்ல ஆ செரி செரி தோழி செரி தோழி நன்றி தோழி